ஆ நல்லா இருக்கிங்ளா தோழி
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே இன்னைக்கு தலைப்பு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா ஆ கண்டிப்பா ஆ நீங்க சொல்லுங்க
ஆ உங்களுக்கு வந்து இப்ப வந்து காலை உணவு ஒவ்வொரு வீட்ல ஒரு மாரி டிஃப்ரண்டா வித்தியாசமா செய்வாங்க உங்க வீட்ல என்ன மாரி பண்ணுவீங்க
ஆ வித்தியாசமல்லா நானு எங்க வீட்ல இருக்கும்போது எங்க அம்மா இட்லி அந்த மாதிரி சேமியா அதுக்கப்பறோ உப்மா ஒரு ஒரு நாள் ஒன்னு ஒன்னு பொங்கல் அந்த மாரி பண்ணுவாங்க பட் நா வந் துட்டு இப்போ ரொம்ப ஹெவியா சாப்பிடாம இருக்கிறதுக்காக கொஞ்சோ அந்த ஓட்ஸ் கஞ்சி அதுக்கப்பறோ வந்துட்டு இந்த சத்துமாவு கஞ்சி இல்லனா வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லா கெடைக்குது இல்லையா அத வந்துட்டு பொடி பண்ணி வெச்சுட்டு அது அந்த கஞ்சி இல்லனா அப்புறோ கருப்பு உளுந்து விக்கி
கருப்பு கவுனி கஞ்சியில வந்து ஹைபிரேட் கா கார்பரேட் இருக்குல்ல கார்போஹைட்ரேட் இருக்கல்ல நெறயா
அப்டியா தெரியல எனக்கு நா அத ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் கஞ் சி மாரி ஆ காய்ச்சி குடிக்கிறது உண்டு அந்த மாரி பண்ணுவ ஆ ஆமா அது அதுக்கப்பறோ ஆ ஆ ஆமா அதுக்கப் அப்புறோ வந்துட்டு இந்த சத்துமாவு கஞ்சி இல்லனா இந்த கருப்பு உளுந்து கெடைக்குது இல்லயா அத வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வெச்சு அந்த கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கிறது ஏனா வந்துட்டு அந்த பேக் ஆ அந்த பேக் பெய்ன் அதெல்லா வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ஏ ஹஸ் பண்டுக்கு இருந்துச்சு அதுக்கு வந்து டாக்டர் வந்து கருப்பு உளுந்து சாப்ட்டா ரொம்ப நல்லது அப்டின்னு சொன்னாங்க
ம் அந்த கூ இது சும்மா அந்த இது மாரி பண்ணி குடிக்கிறது
ஆ ஆ கஞ்சி மாதிரி அது ஒரு ஒரு டம்ளர் குடிச்சாவே வந்துட்டு ஒடம்புக்கு நல் நல்லா ஆ நல்லா ஃபில்லிங்கா இருக்கு ரொம்ப நேரோ வந்து பசிக்காது அது ஒடம்புக்கோ ரொம்ப நல்லது போன்ஸ்கெல்லா நல்லது
போடுவாங்கல்ல
அப்டியா இல்லயே
ஆமா வெயிட் போடுவன்னு சொல்லுவாங்க
க்கே எனக்கு அது புதுசா இருக்கே வெயிட் போடுமா அது
வெயிட் போடுவாங்க உளுந்து வந்து இந்த உளுந்து வடயெல்லா கண்டினியூவா சாப் டுங்களே டெய்லி ஒன்னு ஒன்னு சாப்டுங்ளே நல்
அது வந்து அதனால வந்து வெயிட் போடுனு சொல்லுவாங்க கருப்பு உளுந்து தெரியல ஓ ஆமாமா பட் இதுக்கு வந்துட்டு அது போன்க்கு ரொம்ப நல்லது அது வந்து பேக் பெய்ன் அதெல்லா வந்துட்டு கொஞ்சோ கொறைக்கு இந்த போன்
இப்ப வளர்ற பசங்களுக்கு குடுத்தா நல்லா ஹைட் ஆவாங்க கருப்பு உளுந்து
ஆ ஆமா அது வந்துட்டு ரெகுலரா எ ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டு இருப்ப நானு அது எப்டி நீங்க சொன்னதுக்கு அப்புறந்தா அது வெயிட் போடோன்றததெல்லா எனக்கு தெரியுது தெரியல அது அந்த கஞ்சி நா வந்து ஓட்ஸ் கஞ் சிதா குடிப்ப மேக்சிமம் அது காலைல குடிக்கறது அதுக்க ப்றோ அது வந்துட்டு நானு காலைல குடிச்சதுக்கப்றோ கொஞ்சோ ஆ ரொம்ப பசிக்காது ஒரு ரெண்டு மூண் மண் நேரோ
இப்ப வெயிட் எவ்ளோ இருக்கீங்க
இப்ப வந்து சிக்ஸ்டி டூ
குடிச்சப்ப டிப்ரண்ட் தெரிதா வித்தியாசந் தெரிதா
இல்ல அதனால வித்தியாச தெரி இல்ல அதனால வித்தியாசன்னு பெருசா ஒன்னு தெரியல பட் மத்தியானோ வந்துட்டு நானு கொஞ்சோ ரைஸ கம்மி பண்ணிக்கிட் வெறும் காய்கறிகள் ஜாஸ்தியா சாப் படுறே அதனால கொஞ்சோ அப்டியே வெயிட் மெயின்டெயின் ஆகுதே தவர கொறைய மாட்டேங்குது எனக்கு அதுதா ஒரு பிரச்சன
வெயிட்டு வெயிட்டு அதிக இல்லல்ல நார்மலா தான இருப்பீங்க
இல்ல எனக்கு சிக்ஸ்ட்டி ஆகணும்னு ஒரு ஆச எப்டியாவது கொறைக்கணும்னு நானு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்ருக்கே ஆனா வந்துட்டு சிக்ஸ்டி ஆ கமாட்டேங்து அந்த சிக்ஸ்டி டூலயே தா நிக்குது நா எவ்ளோ வந்து கஷ்டப்பட்
சிக்ஸ்டி ரெண்டு ரெண்டு வெயிட் தானங்க ரெண்டு கிலோ கொறைக்கறதான ரொம்ப ஈஸிதா
எனக்கு ஆனா கொறையவே மாட்டேங்குது ஏன்னே தெரியமாட்டேங்குது ஆமா
ஆ அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சோ நெறைய இருக்குங்க ஓட்ஸ்ல அது வந்து அவ்ளோக்கால்ல இந்த பச் ச்சபயறு வந்து இந்த மொத நாளு மொத நாள் கூட இல்ல இப்ப இன்னக்கி மதியமே ஊற வைக்கன்னு வச்சிக்கோங்கலே ஊற வச்சிட்டு நா ட்டும் அந்த நாட் நாட்டு பச்ச பயறு மதியமே ஊற வச்சிட்டீங்கன்னா ஆ காலே ஆ கொஞ்சோ நேரோ கழிச்சி தண்ணிய இருதுட்டு கொஞ்ச நைட்டு போல தண்ணி இருத்துட் டு அப்டியே வச்சிட்டா அப்டியே மொளச்சிரு அத காலேல லைட்டா வேக வைக்கனு ரொம்பயு வேக வக் கூடாது கொஞ்சோ வேக வச்சிட்டு அதோட நம்ம வந்து இந்த கேரட்டு குகும்பர் அதோட மிக்ஸ் பண்ணி சாலட் மாரி ஆ அதோட மிக்ஸ் பண்ணி லைட்டா பிங்க் சால்ட் இருக்குல அது சால்ட் ஒவ்வொருதரு சால்ட்டு சாப்ட மாட் மாட்டாங்க சும்மா சால்ட்டு டேஸ்ட்டு வேணுன்னா கொஞ்சோ லைட்டா சால்ட் போட்டு ஆங் சம் மல் லாஸ் ஆகு ஏதாவ் ஒரு ஒரு டைம் வந்து நம்ம வந்து இந்த மாரி எடுத்துக்லா சாப்பாடுக்பதுலா பச்ச பயர சாப்றது அது கொஞ்ச கேஸ்டபிள் இல்லாததா பச்ச பயர்ல
நாட்டு பச்சப் பயறுன்னு ஏதா விக்குதா என்ன எனக்கு ஒரே ஒரு பச்சைப்பயிரு தா கடையில கெடக்குது
ரெண்டு இருக்குது ஹைப்ரேட்ருக்குது நாட்டு பச்ச பயிருக்குது அ நாட்டுப்பச்ச பயிர் வந்து கொஞ்ச ரேட்டு கம்மியா கூட இருக்கு நல்லாருக்கு டேஸ்ட் ஞ்ச நல்லாருக்கு அ அது வந்து கொஞ்சொ பாலிஷ் பண்ண மாரி கொஞ்ச பெருஸ் பெருசாருக்கு பைப்ரேட்டு ஆ அது அவ்ளக்கா டேஸ்ட் ருக்காது ஆனா ரேட் அது கூடதா அது
ஓ சரி சரி அது எங்க கெடைக்குன் தெரியல நா
ஆ நா எனக்கு வெயிட்லாஸ்க்கு வந்து நல்லா இதாச்சு
அப்படியா ஒரு வேள மட்டு அத சாப்பிடுவீங்ளா
ஆ ஒரு நேர ஏதாவ் நைட் எடுக்கூடாதானா காலைல எடுதா நல்லாருக் நல்லா நம்மல்கு டிப்ரன்ட் தெரியு மார்னிங்
சாப்புடுவீங்க
மதிய வந்து லைட்டான சாப்பாடு ஏதாது ரைஸு நா வந்து ஜிம்முக்கு போயிருந்தே நம்ம நல்லா ஜிம்லயு நெறைய சொன்னாங்க அந்தளவுக்கு ஜிம்ல போய் நெறைய நெறைய ஒர்க்கவுட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து நெறைய சாப்புடும்போல தோணு அதனால ஜிம்ல ஒன் இயர் போனே அப்றோ நின்னுட்ட இப்ப வந்து அம்பத்தி எறக்குறே இனி அம்பது கொண்டு வரலான்னுருக்குறே
ஓய்யோ பரவாயில்லயே எப்படி உங்களுக்கு அவ்ளோ கொறஞ்சது
இல்ல நா ஏற்கனவே நா காலேஜ் எல்லா படிக்கும்போது நாப்பது கிலோ தா இருந்தே ஆ அப்பறோ வெயிட்டு ரொம்ப கம்மியா தாங்க இருந் த அம்ப அம்பது அம்பத்தி ஆறெல்லா இருந்ததே இல்ல இதே நா அதிகமான்று ஆம அம்பது கொண்டு வரலான்ருக்குறே அம் நல்லா ஹார்டுஒர்க் பண்ணி நம்ம அதவே அப்டி ஃபாலோ போிட்ட வந்தா நல்லா வெயிட் எறங்கது மறந்துட்டு திருப்பி திருப்பி அத ஃபாலோ பண்ணலு அப்படியே நார்மல் போய்றுது
ஓகே ஓகே ஆ ஆ
ஏதாவ் ஒரு நேரோ வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஸு அந்த மாரி பண்ணிக்கிட்ருந்தே அத கண்டினியு பண்ணமுடில திருப்பி நம்ம எது சாப்ட்டாலு கொஞ்சொ அளவா சாப்டோம்னா ஒடம்பு கொறையு கொறையுங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு
நா அப்டியே நாருமாச இருந்துக்கறது அ ஸ்பெஷலா அது போய் இது பண்றதில்ல இருக்க முடியல ஆ நம்மளுக்கு தனி தனி இது பண்றது கஷ்டமாருந்ச்சு
ஆ அதுதா பெரிய்ய கஷ்டோ
ஆமா எடைலல்ல இதெல்லா குடிங் இந்த சொரக்கா ஜூஸ்ஸு வெறு வயித்துல பெப்பர் போட்டு கொஞ்ச லைட்டா சால்ட்டு போட்டு அந்த மாரி அப்புற அந்த மாரி அந்த வெள்ரிக்க வெள்ள என்ன வெள்ள பூசணிக்கா ருக்குல ஆ ஆ அதோட ஜூஸ் லாம் காலலா வெறு வயதுல சாப்ட்டா நல்லது சொல்லுவாங்க வெயிட் நல்லா லாஸ் ஆகு ஏதாவொ ரு நம்ம மூண்ணேரமு கார்போஹைட்ரேட் எடுக்காம ஏதாவது ஒருடைம ஸ்க்ப் பண்ணிட்டு ஏதாவது இந்த மாரி ஃரூட்ஸ்ஸு வெஜிடபிள்லா எடுத்துக் நல்ல வெயிட் லாஸ் நல்லா இது பண்றவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கள வெயிட் லாஸ் பண்ணேட்ட இந்த மாரி எடுத்தா நல்லா கொறையு ஃப்ரெண்டு் ஒருத்தவங்க எடுத்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணாங்க
பரவால்லையே ம் மிக்க நா டிரை பண்ணி பாக்கறே நானு வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு கேஜி கொறைக்கணுன்னு பாக்குற அறுவது கொண்டு வரதுக்கு அது மட்டு முடியவே மாட்
அது ஈஸியா கொண்டுவந்த ரெண்டு கிலோலா பெரிய விஷ்யமே இல்லங்க
அப்படியா நா ரொம்ப வருஷ்ஷமா அறுவத்தி ரெண்டுலயே தா ருக்கே அது வந்து கொ அப்டியே சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவு அப்படியே தா ஏறிட்டு அப்டியே தா ருக்கு சிக்ஸ்டி ஒன்னு கூட வரமாட்டேங்குது அத்தான் ஏண்டா இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப சாதம் கம்மியாதான் சாப்டுறோம் காய்கறிகள் நறைய எடுத்து
ஆ இந்த இந்த இதெல்லா நறைய எடுத்துக்கங்க இந்த அந்த கம்பு சோளம் அந்த மாதிரி கூழ் இந்த இப்ப வெயில்காலம் எல்லாம் கம்பு கம்பங்கூழ் செஞ்சு கூட சாப்டலா மதிய நேரத்துல நல்லதாகும் கம்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சில பொ பத்து நிமிஷம் ஊற வச்சா கூட போதும் அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் அரைச்சும் ஆஃப அரை கிளாஸ் கூட ஓகே ஊற வச்சிட்டு அ அரைச்சிட்டு ஆ ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா கூலா கொதிக்கிறனு தண்ணி லிக்விடாவே லூஸ் பண்ணி தண்ணி பண்ணி கலக்கிட்டு அப்படியே நல்ல கனமான பாத்திரத்துல வச்சு அப்படி கலக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அப்படி கெட்டியாகிட்டே வரும் இன்னும் க ரொம்ப கெட்டியாச்சுன்னா கூட தண்ணி ஊத்தி கலக்கிட்டே இருந்து மூணு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு அப்படியே அதுலலா ரொம்ப புளிப்பான தயிர் மிக்ஸ் பண்ணி லிக்விடா குடிச்சோம்னா நல்லா இருக்கும்
சரி சரி
வெயில்ல வைக்க கூட தேவையில்ல வெயில் காலந்தானே தயிர் ஊத்தலனா குளிப்பி சேர்ந்துக்கிறோ
சரி ஓகே பாக்குறே
அறுவது அறுவத்திரெண்டு கிலோ ரொம்ப பெருசுலா இல்ல
ம் ம் அதுதான் அந்த ஒரு டூ கேஜி குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குறைஞ்சிருச்சுன்னா அது அதுக்கப்புறம் அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கலா இல்ல இல்ல ஒன் பிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருப்பேன்னு நினைக்கிறே எனக்கு கரெக்டா தெரியல ரொம்ப நாளாச்சு வெயிட் செக் பண்ணி சி ஆன்ட் ஹைட்டு செக் பண்ணி
நான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்
ஓ சரி சரி ஓகே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்
இப்பதான் பார்த்தே ஆ இப்ப தான் வெயிட் பார்த்தேன் சரி ஹைட் பா்த்தேன் வீடல வெயிட் மெஷின் வாங்கி வெச்சிருக்கே
ஆ நானு அத வெச்சுதா நா சொல்ற வெயிட் கம்மியாக மாட்டேங்குது அது அதுலேயே மெயின்டென் ஆகுது நானு தினமு செக் பண்ணுவே காலைல எழுந்ச்சு நா கொஞ்ச கூட ம் ஆமா சேரி ஓகே பாப்போ எதாவது கொஞ்ச கொஞ்ச கொறஞ்சா இந்த பச்ச பயிரெல்லா கொஞ்ச நல் துன் நெனைக்கிற அத சாப்ட்டு பாக்குற நான்
ஆ கேஸ் ட்ரபிள் இல்லதுதா அ மொளைக்க போட்டு சாப் பலா ரொம்ப வேக வைக் கூடாது பாயில் பண்ணி சாப்படலா அ அது கேரட்டுக்கு ம்மல வந்து பச்சையா சாப்பிடணு
ஆ அது வந்துட்டு அப்டியே துரும்பி போட் செரி செரி ஓகே
அந்த மாரி சாப்ட்டா நல்லா வெய்ட் எதா ஒரு டைம் வந்து அத எடுத்துக்கிறணு ரொம்ப இதா இருந்து வெயிட் கொறைக்கிறவங்க கண்டிப்பா கொறைச்சுதா ஆகணுன் நெனைக்கிறவங்க எடுத்துக்கலா ரெகுலரா யூஸ் பண்ண ஒரு பண்ணி ஒன் இயராவது எந்த இதுமே நம்ம ஒன் இயராவது நம்ம இது பண்ணாதாங்க கொறையு நல்லா எனக்கே இந்த டெலிவரிக்கடுத்து வந்து அப்டமண் இது ஸ்டொமக் வந்து கொஞ்ச பெருசாயிருச்சு ஐயோ என்னங்க எங்கெங்கயோ போய் என்னமோ பண்ணில்லா பாத்தே ஆனா இப்ப கொஞ்ச நல்லா நல்லா நெறைய நேர வாக்கிங் போவே மேல மொட்ட மாடில ஒன் அவரு அப்டியே ஒன் இயர் பண்ணி கூட எனக்கு க கொறையவே இல்லை நானு என்னென்னமோ இது பாத்து கொறையவே மாட்டேன்ச்சு அப்பறம் அப்பற வந்து அந்த கோரல் மசல்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து டெலிவரிக்கடுத்து நம்மளுக்கு இதாயிரு ஆ அப்டின் சொல்வாங்கல்ல ரெண்டா பிரிஞ்சிருக்கு
ம் ம்
என்ன நடந்தாலு இத அவங்கிட்டு அப்றம் இப்ப ஒரு டூ இயர்ஸ் இப்ப த்ரீ இயர்ஸா நடந்துகிட்ருக்குறே டெய்லியு இப் பதா டிஃப்ரன்ட் தெரியுதுங்க வயிறு கொறயறது ரொம்ப நாளா நம்ம இது பண்ணாதா கொறையும் போல்ருக்கு எது எடுத்தாலுமே ம் கண்டிப்பா நம்மருக்கு எல்லாரு நா ஒரு வருஷத்துல ரிசல்ட் பாத்தே கெடைக்கல மூணு வருஷ ரெண்டு வருஷ ஆனாதா கொறயுது
பட் ஏதா ஒரு எஃபர்ட் போட்டுதானே ஆவணு போ போட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அதுக்கு பலன்ருக்கு அப்டின்தா சொல்லுவாங்க இல்ல எந்த ஒரு விஷ யத்தைமே நம்ம வ கண்ட்டினியூஸா பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கு பலன் இருக்குல்ல
ம் ஆமா
விட்றக்கூடாது சேரி ஓகே நம்ம நல்லா சாப்பட்லா அப்படின் சொல்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவ என்னைக்காச்சு ஒரு நா ஒரு தடவன்னா பரவால்ல அப்பப்ப நம்ம வந்துட்டு அந்த ப்ரே
இப்ப எல்லாம் பாத்தீங்னா ஃபர்ஸ்ட்லேர்ந்து சுகி சோமேட்டா எனக் அதேதா சாப்பட்னு போல எதா டேஸ்டா சாப்பட்னு போல இருக்கு ஆ இப்பல்லா என்ன பண்றா ஆனா பிரியா பிரியாணி விட ஆட்ரு பண்ணி வாங்கி சாப்ட்டுக்குறாங்க ட
ஆமா ஆமா
எல்லாமே இப்படே ஸ்வீட்டு எது வேணாலு நெனச்சினட்டா ஏதாது ஆட்ரு பண்ணி சாப்ட்டுக்குறாங்க இ இப்ப பாத்தீங்னா எல்லாரு அப்டிதா அனால வெயிட் லாஸ் எல்லாத்துக்கு சீக்கிரொ வெய்ட்டு வந்து கூடிட்டே போறது எல்லாத்
கரெக்ட்டு ம் சேர் நேரமு ஆயிடுச்சுன் நெனக்கிற இன்னொரு வாய்ப்பு கெடச்சா நம்ம கண்டிப்பா பேஸ்லாம் தோழி ஆ நன்றி வண